ஹலோ
ஹலோ சிஸ்டர் கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்கோ நீங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்கோ சாப்ட்டிங்களா
சாப்ட்டாச்சி சாப்ட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கோ ஒரு அர மண் நேரோ ரெஸ்ட்டு
அப்டிங்களா செரி செரி
அதுக்கப்பறோன ஸ்கூல் போய்ட்டு வந்துருவாங்க
ஆமா பசங்கள அப்றோ கூப்டணு ஈவினிங் டீ கொடுக்கணு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணு ஓ செரி செரி
டியூஷனு சேத்தாச்சு நீங்க டியூஷன் போவாங்க
இல்ல சிஸ்டர் நானே சொல்லி குடுத்துப்பே
பரவால்ல கேட்டுக்கிறாங்கங்க எ பசங்களா கேக்க மாட்டாங்க சின்ன பசங்களா அ ஒக்காந்து எழுதுனா கூட எழுது எழுத மாட்டாங்க ஆனா டியூஷனுக்கு அனுப்பிவுட்டது
என்னோட பையனுக்கு அந்த ப்ரச்சனை எல்லா இல்லா அவ வந்து சம
ம் நல்ல பையே ம் சமத்து பையே இவனுங்க ரெண்டு பேரு நீ எழுதும்மா நீ எழுதுமா ஹோம்வொர்க்க அப்டின்றுவாய்ங்க நா ஏதாவ்து சொன்னா எ பசங்ககிட்ட
ஆமா ஸ்டார்டிங்ல எல்லா பசங்களு அப்டிதான
ஆமா ஆஹா இவ படிக்கணுங்கிற நெனப்பே இருக்காது வெளையாடணு வெளையாடணு
ஆமா இல்ல எ என்னோட பையனுமே அப்டிதா ஸ்டார்டிங்ல அப்டிதா இருப்பா வெளையட்டு தானே எல்லாமே இருந்துது
ஆனா இப்போ பா இப்போ படிக்ககினுங்குற என்னோ வந்துருச்சு
வுங்களே மாறிவங்க அந்த மெச்சூரி வந்துருல்ல
ஆமா இன்னு கொஞ்ச பெருசாவுணு எனங்கு ஏ பசங்க ரெண்டு பேருமே கே ஜி தா படிக்கிறாங்க
ஓ செரி ட்வின்ஸா
இல்லல்ல அ ஒரு ஃபஸ்ட்டு பையே யு கே ஜி செகண்ட்டு பையே எல் கே ஜி
அப்டிங்ளா ஓ செரி செரி செரி ஓகே ஓகே
மூன்றக்கி வந்துருவாங்க
அப்டிங் அவுங்க அஞ்சு மணி ஆகு
அஞ்சு மணியாகு சீஸ்
ஆமா ஸ்டாண்டட்ல ஸ்டாண்டட்ல ஆமா வெளியூருங் போது எல்லாரையு பிக்கப் பண்ணிட்டு டிராப் பண்ணி ஓவ்வொரு ஸ்டாப்பா ஏத்து முட்டித்தான வருவாங்க
ஸ்டாப்பா
ஆமா ஆமா ஆமா ஆயிரு எப்டியு ஆயிரு
சேரி செரி எனக்கு ரெண்டு பசங்களுக்கு இங்க நல்ல கூலிங்தா
அப்டிங்ளா இப்ப எல்லா எடமே கூலிங்தா போல
ஆமா இன்னிக் காலேருந்து அந்தளவுக் வெயில் இல்ல இருந்தாலு எங்க சைடு வந்துட்டு வெயில் இருந்தா அந்தளவுக்கு தெரியாது கொடைக்கானல் பக்கத்துல கீழ
ஓ செரி செரி செரி
அ வெயில் தெரியாது
அப்டிங்ளா செரி செரி எங்க எங்க ஊர்லயுமே நல்ல ஜில்லுன்தாருக்கு க்ளைமேட்
எந்தங்கியா
நாங்க வந்து குற்றால பக்கோ
நேத்துதாப்பா குற்றாலத்துக்கு வந்தோ நாங்க
அப்டிங்ளா ஐயோ அங்கரு கொடைக்கானலருந்தா வந்தீங்க
ஆமா அங்க ஒரு மேரேஜ் திருநெல்வேலில ம் அது என்ன ஊரு நாகல்குளம் நாகல் குளம்ங்ற ஊரு தெரியுமா அந்த ஊரு தென்காசி
நமக் அப்டிங்ளா தெரியாது ஆனா நாங்க வந்து ப்ராப்பர் குற்றாலம் கெடையாது குற்றால பக்கத்துல தெங்காசி டிஸ்ட்ரிக்
அ அதுவு நாங்க மேரேஜுக்கு வந்தோ தெங்காசி டிஸ்ட்டிரிக் தா ஆனா கல்குளம் அப்டி ஒரு மேரேஜ் ஃபங்ஷன் செரி பக்கத்துலதான குற்றால போனோ ஆனா அங்க குளிக்கவே விடல அது வந் மெயின் ஃபால்ஸ்லயு குளிக்க விடல ஹைபால்ஸ்லயு எ ஏகப்பட்ட தண்ணி வந்துச்சு பாத்துட்டு உள்ளே உடல சும்மா நின்னு வேடிக்க மட்டு பாத்துட்டு அப்றோ சின்னதா ஒரு ஆள் போட் ஒருத்தரு வந்து கரட்டா அந்த நேரத்துல பா ஒரு புன்னியவா வந்து சொன்னாரு அங்க புலியருவினு ஒண்ணு இருக்கு அங்க போங்க அங்க குளிக்க விட்றாங்க அப்டினாங்க சேரின்ட்டு எல்லாரு பேக் பண்ணிட்டு அங்க போயாச்சு புளி அறிவிக்கி ஆனா சின்னதாதாருந் ச்சி ஒயர கம்மியாருந்துச்சு நல்லா குளிச் சுட்டு வந்தாச்சு அப்றோ அங்க கோயில் கு குற்றாலநாதர் கோயில்னு ஒண்ணு இருக்குல அங்கையு போய் சுத்தி பாத்துட்டு
ஓ செரி செரி எங்களுக்கு வந்து இதெல்லா நாங்க நெனச்சா போயிருவோ
போய்ருவிங்க ஆமா அது இல்லாம தெரியல அந்த டைம் திடீர்னு ஏனா மதியான வர குளிக்கவிட்டாங்ளா பைஃபால்ஸ்ல
ஆமா அங்க வந்து திடீர்னு தான தண்ணி வந்து இதாகு தண்ணி எப்போ இதாகு எப்டினே தெரியாதுல
ஆமா ஆனா அது லைவ் நியூஸ் எதுமே தெரியாம நாங்க போயிட்டோ சேரி போனதுக்காண்டி ஏதாது கெடச்சுதே அப்டிண்டு அங்கே குளிச்சுட்டு வண்டோ இப்ப அந்த தேனருவி அதெல்லா ஓப்பன்ல இருக்கா சிஸ் தேனருவியா செம்பக தேவியா ஏதோ ஒன்னு க்ளோஸ் பண்ணங்க தெரியுமா நடுவுல அத க்ளோஸ் பண்டாங்க ஏதோ
தெரியலயே சிஸ் டன் நா அது என்னனு
தெரில ஏனா நா சின்ன புள்ளையா இருக்குபோது எனக்கு தூத்துக்குடிதா கல்யா ஆ சொந்த ஊரு தூத்துக்குடி தா கல்யனோ ஆயி வந்ததுதா இங்க அப்போலா நாங்க வருஷத்துக்கு ஒரு தடவ போயிருவோ குற்றாலத்துக்கு ட்ரிப் குற்றாலோ கண்டிப்பா போய் எல்லா ஃபால்ஸ்லயு குளிச்சிருவோ இப்போ இருக்கு கல்யாண ஆகி ஏழு வருஷோ தா போகவே இல்ல போக முடியல ஆ அப்ப நான் சின்ன பிள்ளயா இருக்கு போது தேனருவியு செண்முக தேவியு உள்ள சுழல் அதிகமா இருக்குண்டு க்ளோஸ் பண்டாங்க குழிக்கததுக்கு தட போட்ருந்தாங்க
அப்டிங்ளா
ஆ இப்ப அதெல்லா எப்டி இருக்குதுன்னு தெரியல இப்ப ஃபுல்லாவே மாறிடுச்சு மெயின் ஃபால்ஸே அ அடையாளமே தெரியாத மாரி மாறிருக்
ஆமா இப்ப மெயின்டென் பண்ணாங்கல்லே இப்ப சமீபத்துலதா மெடேன்ஸ் மெயின்டெனிங் நடந்தது
ஆமா அதா ஸ்குல்லா நல்லா கம்மியா அடைச்சு வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு அதெல்லா இல்ல
ஆமாமா இப்ப சமீபத்துலதா மெயின்டெனன்ஸ் பண்ணாங்க நாங்க இன்னும் போகல
சரி சரி ஆனா நெனச்சா போய்ருவீங்க
ஆமா பக்கதான நம்ம என்ன ஆட்டோல போயிருவோ
ம் வாட்டு போய்டு குழிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பன்ட்
ஆமா எல்லா சாப்பாடெல்லா பிரியாணியோ புளியோதரையோ ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு ஃபேமிலியா ஒரு ஆட்டோவோ காரோ புக் பண்ணி
ம்
ஆட்டோல்லா காணாது காரு தான் கார்ல புக் பண்ணிட்டு போய் ட்டு ஆமா காலையில போய்ட்டு ஈவினிங் வரைக்கு அந்த பார்க்லே இருந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துருனு எப்பவாவது போவோ இன்னு இந்த இந்த டைம் இன்னு இது பண்ணல
அத இப்பதா க்ளோஸ் பின்னு ஒரு ரெண்டு மூனு மாசோ கழிச்சு போங்க
ஆமா இன்னு இருக்கும் இது வந்து ஆகஸ்ட் வரைக்கு எப்டியு இருக்கு இந்த சீசன் ஆமா அதனால நம்ம எப்ப னாலும் போயிக்கலா
போனோ நல்லா இருந்துச்சு போய் ய் நல்லா குளிச்சிட்டு வீட்டுக்கு வரதுக்கு நேத்து நைட்டு ஒன்டறை ஆயடுச்சு விடியா கால ஒன்டறை ஆய் இன்னைக்கு விடிய காலைல அவ்ள நேரோ ஆயிட்டு எனக்கு இங்க இருந்து நால்ர மண்நேரோ ஆகு மா டிரவலிங்கே நால்ற மண்நேரோ இங் இங்கருந்து
ஆமாமா
கார்லயே உட்காந்து போயி
ஐயயோ அவ்ளோ டயர்ட் ஆயிரும்ல
ஆம போய் கல்யாணத்தையு அட்டென் பண்ணி ரிசப்ஷன யு அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்ரோ வந்து இங்க குளிச்சிட்டு அப்ரோ சாப்டுட்டு அப்ரோ கெளம்பி வந்தோ அதா சின்னவனுக்கு நா ரெண்டு பேர்ல ஃபர்ஸ்ட் பையே வேற ஸ்கூல் படிக்கிறா
ஓ ஏன் நீங்க சேம் ஸ்கூல்ல விட வேண்டியதான
அதா சின்னவனுக்கு ஆர் டி அப்ளே பண்ணிருந்தோ அவனுக்கு கரெக்டான ஏஜ் இருந்துச்சு கவர்மெண்ட் சொன்ன ஏஜ் சரி அப்ளை பண்ணும் பாத் தா இவன் பெரிய வ ஸ்கூல்ல அவனுக்கு கிடைக்கல குழுக்கள் தா எடுத்தாங்க
ஆமாமா எல்லா எடத்துலயு அப்டிதா பண்றாங்க
பெரியன் ஸ்கூல்ல கெடைக்கல இன்னூரு ஸ்கூல்ல அவனுக்கு கிடைச்சிருச்சி மொத்தோ மூணு ஸ்கூல் போட சொல்லிருந்தாங்க குலுக்கல் இது மூனு ஸ்கூல் அப்லெ பண்ணிருந்தே ரெண்டு ஸ்கூல் கெடைக்கல இவனுக்கு தனியா ஒரு ஸ்கூல்ல கெடச்சிருச்சு சரி அப்டின்டு இனி அந்த ஸ்க் கூளுக்கு அனுப்பியாச்சு இப்ப என்னன்னா பெரியவனுக்கு மார்ச் பதினஞ்சு லீவ் விட்டாங்க இன்னும் ஸ் ஸ்கூல் தெரக்கவே இல்ல அவெ யூ கே ஜி ஒரே ஸ்கூல்ல தா மூணு வருஷம்படிக்கா மூணாவது வருஷம் போய் கிட்டு இருக்கான் ப்ரி கே ஜி எல் கே ஜி முடிச்சு யூ கே ஜி
இன்னு ஸ்கூல் தெறக்கலையா ஏ
தெறக்கல கவர்மெண்டே டேட் குடுத்து நாலாந்தேதி ஸ்கூல் தொடங்கியாச்சு எட்டாந்தேதி தெறக்கணு பாத்தா அதுவு தெறக்கல இந்த வார திங்ககெழமயாது தெறக்கும்ன்னு பாத்தா அதுவு தெறக்கல அப்டில்லா இல்ல இது அட்மிஷன் வந்துகிட்டே இருப்பாங்கன் நெனக்குறே அப்பறந்தா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டே என்னம்மா லீவுறது முன்னால லீவ் விட்றீங்க நேத்துல இருந்து இன்னு தெறக்க மாட்றீங்க என்னதா பிரச்சன உங்க ஸ்கூலுக்குன்னு கேட்டே இல்ல மேம் வியாழக்கெழம கண்டிப்பா தெறந்துடுவோ வியாழக்கெழமதா டேட்டு பதினெட்டா தேதி கண்டிப்பா தெறந்துருவோ அப்டினாங்க இவ
என்னன ஸ்டாண்டடுக்குமே அப்டிதா
கே ஜிக்கு இல்லா ஸ்டாண்டடுக்கு நாலந்தேதி தெரந்தாச்சு பேசிக்க மட்டனா அ அது இவைகளையு முன்னால வந்தாங்க தெரக்கும்போதும் பின்னால எவன்லா அச்சு பாக்கறது ரொம்ப சேட்ட எல்லா படுச்சதெல்லா மறந்து இப்ப இவ என்ன பண்றா சின்ன பைய எல் கே ஜி புது ஸ்கூலா அண்ணா மட்டு வீட்ல இருக்கா நா மட்டு ஸ்கூலுக்கு போறே அண்ணாவ மட்டு வீட்ல வச்சிருக்க எப்டிங்க அபினாகுட்டி ஏ அழுது கிட்ட போதா அவனுக்கு எட்டாந் தேதி தா ஓபன் பண்ணாங்க ரெண்டு நாள் போன நேத்து லீ்வ் போட்டாச்சி போறதுக்காண்டி இன்னைக்கி போமாட்டே போமாட்டேன்னுச்சு எப்டியோ கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு ஆமா மூன்ரைக்கு போய் கூப்ட போனு
ஆமா எல்லா பசங்களுமே அப்டிதா வீட்ல ஒருத்தங்க இருந்தா அழத்தா செய்வாங்க
அண்ணா மட்டு வீட்ல இருக்கா அண்ணா மட்டு வீட்ல இருக்கா அப்டி டே அவனுக்கு ஸ்கூல் தெரக்கலடா
அது வந்துரு
ஆமா ஸ்கூல் தெரக்கலடா தொறந்ததுக்கு அப்பறோ கண்டிப்பா போய்டுவா அப்டினு சொல்லி வச்சுருக்கே
ஓ செரி செரி செரி
அது வேற அவன நேத்துகிட்ட குற்றாலத்ல குளிச்சது வேற சேரல அவனுக்கு
ஆமா புதுசா ஆக்சுவலா இது தண்ணி வந்துட்டே இருந்தா பிரச்சன இப்பதான ஸ்டாட் ஆயிருக்கு க்கு அப்டிங்க போது பிடிக்காது பசங்களுக்கெல்லா
இந்த ஃபால்ஸ்ல கால தண்ணீல வக்க முடியல அஞ்சு மணிக்கு குளிச்சோமா சரியான குளுரு
ஆமா அப்டிதா இருக்கு
ஜில்லுலெண்டு ஓ
நீங்க பகல் நீங்க பகல் டைம்ல போனாலுமே ஜில்லு தா இருக்கு
ஆமா மதியான கொஞ்சோ வெயில் அடிக்கும்போது போய் இருந்தா கூட தெருஞ்சு இருக்காது நா நெனச்சே ஆனா எல்லா டைமு அப்டிதா இரு மொத தண்ணி
ஆமா சிஸ்டர் அது எப்டினா அப்டிதா இருக்கு அது எப்டியுமே அந்த இது
ஆ ஆனா மெயின் ஃபால்ஸ் ரொம்ப வெள்ள தா மேல இருந்து அப்டியே நெறய தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு
ஆமா ஆமா அங்கதா வரு அங்க நல்ல தண்ணி இருந்தாலே பைபால்ஸ்ல நல்லா வந்துரு
அத அதோட கிளை அருவிதான இந்த சின்ன சின்ன அருவி
ஆமா ஆமா மத்ததெல்லா அந்த அந்த புலி அருவி அ நெறய அருவி எல்லா சொல்றாங்கல்ல அதெல்லா அதனோட கிளைகள் தா
கிளைகள் தான அப்பற இன்னோரு அருவி சொன்னாங்க புள்ளூத்து அருவிக்கு அங்கேயு குளிக்க விடுறாங்க அப்டினாங்க நாங்க இந்த குளியலையே முடிச்சுட்டு வர்றதுக்கே டைம் ஆயிட்டு இங்க எங்க அங்க போக அப்டின்ட்டு போகல ஏதோ வீட்ட பாத்து வந்துரூவோன் வந்தாச்சு
ஓ ஓகே ஓகே அவ்வளோதா சேரி ஏதாவது போனதுக்கு ஒரு அருவிலயாத் குளிச்சிங்கல்ல
கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் போயிட்டு எதுலியுமே குளிக்க முடியாதோன்னு நெனச்சு பயந்து போயிட்டே நாலா
அதா அதா அதா ஏதாவது குளிச்சிங்கல்ல அதுவரைக்கும் சந்தோஷம் தா
இதாவது கடச்சிதே அப்புடின்னு குளிச்சிட்டு வந்தாச்சு
அதேதா அதேதா அதுதா
இல்ல சிஸ் ஏன் பையனுக்ககுல்லா எ ஆச்சரியமா இருச்சு என்னடா மேல்து தண்ணி வருது எங்கம்மா இருக்கு மேல தொட்டி ஏதாவது இருக்காமா அப்புடின்னு என்ட்ட கேக் கட்னது இல்லடா மலை அந்து மலை மலையில வந்து தண்ணி வரும்போது அதுக்கு கனி அப்புடி வ
ஆ சேரி சேரி சேரி
ம்
ஓ ஆமா அவங்கள்க்குல்லா இதெல்லாம் டிஃப்ரண்ட்டா தானே இருக்கும் பசங்க உங்க பசங்களுக்குல்லா இது எதுவுமே தெரியாதுல்ல
ஆமா கூட்டு போனதும் கிடையாது இப்பதா ஃபர்ஸ்ட் டைமு
ஆமா அதுவும் ஆமா சின்ன பசங்கல்லா அவங்களுக்கு அது
நாங்க ஒருதடவ கொடைக்கானல் போயிருந்தோ அந்த ஸ்பாட்ல தண்ணி அப்ப சுத்தமா இல்ல தண்ணியே வர்ல அந்த அது என்ன ஃபால்ஸ் சொல்லுவாங்க ஒரு ஃபால்ஸ் போற வழிலயே இருக்கும் கொடைக்கானல்ல
ஆமா ஆமா அந்த எ அ போற வழியில இருக்குமே ஏதோ சொல் சில்வரா
சில்வர் ஃபால்ஸா அதுல வந்து தண்ணி சுத்தமா இல்ல ஒரு டைம்
நானும் நெறைய டைம் வந்திருக்கேன் கொடைக்கானல்
ஆ நா ரெண்ட் மூன் டைம் போயிருக்கே
ஓ நாங்க நா நெறைய டைம் வந்துருக்கோ ஊட்டி கொடைக்கானல்லா எனக்கு எங்க வீட்லே சொல்ட்டேன் இனிமே ஊட்டி கொடைக்கானல்லா என்ன கூப்புடாதீங்கப்பான்னு சொல்லி வச்சுட்டேன் ஆ எப்பா
ச்சா ஐயோ எனக்கு பிடிக்கவே பிக்காது டிராவல் நாங்க ஃபேமிலியாவே வாமிட் பண்ணுவோ
அப்டியா ஐய்யய்யோ நாங்க அதெலா இல்ல நாங்க எங்கனாலுமே எ வாம்ட் சின்ன வயசுல நா ரொம்போ வாமிட் பண்ணுவே நா இப்ப அந்த வாமிட்டிங்ல்லா கிடையாது
அ எனக்கு சேரவே மாட்டேங்குது அந்த மல மேல ஏறனாலே அப்டியே மயக்கோ வந்துடுது
ஓ ஆமா சில பேருக்கு அந்த மலைகள் பிடிக்காது அந்த இஸ் ஸ் வளைவுலா சுத்தமா ஆகாது அதெல்லா செட் ஆகாது
ஓகே சிஸ் திரும்ப நா கால் பண்றேன் ஒரு ஃபைவ் தேட்டிங்கி பாய்